ஹலோ ஹலோ
இப்ப கேக்குதுங்களா
அ கேக்குது கேக்குது அ கேக்குது கேக்குது இன்ன பண்ணிட்டுருக்கீங்க
ரேம் வந்து வ மாட் காத்து வாங்கிட்டுருக்க
ங்க நல்லாவே கேக்குது ஃபோன்லயே கேக்குது காத்து ம் இங்க உப்மா ந இருந்து ஒரு மரங்கூட அசயாம கொசு பொடுங்கி எடுக்குது அந்தளவுக்கு கொசு எப்டி போச்சு இன்ன டே
இன்னைக்கு தே என்னங்க மேனேஜரோட சண்ட காலங்காத்தால எந்திரிச்ச ஒட்னே வால் வால்னு‌ கத்திட்ருந்தாங்க உ இஷ்டத்துக்கெல்லா வர முடியாது வேத் எனக்கு ஒடம் சரில்ல நா தீசிய உங்கிட்ட பேஸ் த மேனேஜர்ட இன்ஃபார்ம் பண்ணிட்ட ஆ யெஸ் யெஸ் தேதிக்கு தா வர முடியுன்ட்டு இன்ஃபார்ம் பண்ண காலங்காத்தால சண்ட மெடிக்க அது ஜீ ஹச் போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு அதுக்கப் அப்புறோ இன்னொரு பக்கோ லாகின் இருந்தது லாகின் பண்ண முடில அன்னிக்கி நாளைக்கி லோன்ட்ராக்கு எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறோ இது பண்ணிக்கலா அப்டின்ட்டு காக வெய்ட்டிங் நாளைக் புடிஞ்சின்னா மத்தியான்த்துக்கு மே மத்தியான்த்துக்கு மேல ஃப்ரீயாருப்ப இல்லன்னா மத்தியான்த்துக்கு மேல வேல இருஞ்ச்சின்னா ஒரு ஒம்போது மணிக்குள்ள ஃப்ரீயாய்டுவ
அ இப்பம் இந்த லாகின் சொன்னீங்கல்ல மன்ந்த் த்லி இப்ப ரெண்டு லாகின் இல்ல ஒ ப ஃபஸ்ட்ல எல்லாம் பண்ண போறனே இல்ல ஆள் தோழி லாகின் பண்டீங்களா
டே டிஸ்போஸ் பண்ணியாச்சி இன்னொரு ரெண்டு லாகின்னு வேணு மூணு கணக் குடுத்துருந்த மூணு பண்ரெண்டு அ இன்னொன்னு வருது அப்புறோ இன்னொன்னு புதுசு எடுக்கோனா அது எத்தன் நாள் ஆகுது எப்டியோ ஒரு வாரமாயிரோ
அ
இருந்ச்சி அத டிஸ்போஸ் பண்ணாங்காட்டிதா அதுக்கப்புறோ தா எடுக்க முடியு
எடுக்க முடியு ம் புரில
எத்தன் நாள் அந்த லாகின் எடுத் இல்ல அது மெண்டல்லா ஆ சரி அவிங்களு கொஞ்ச ஃப்ரீயாட் ஆ பிரியா நாங்க அப்ப எடுத்துக்கலா அப்டி விட்டாச்சு
ம் ம் ம் இந் லாகின முடிசிடீங்கன்னா நீங்க ஃப்ரீய ஆயிடுவீங்க இந்த மாச
இந்த மாச ஆமாங்க பி ஐ பிலவேர இருக்கற ஆ அது கொஞ்ச வெளிய வண்ட்டன்ணா லோ அட்லீஸ்ட் பிரெஷ் கேஸ் கொடுக்குறனாப்ல அ மேனேஜரு நீ என்ன குடு இருக்கிறது அதை எனக்கு எப்படி எடுக்கணு எனக்கு தெரியு அப்டின்ட்டு அவங்க அவங்களோட சண்ட போடாம சொல்லிட்ட இந்த கேஷ் நானே பாத்துக்கறே எவ்ளோ இப்பரிய கேஸ் பண்ண வந்தாலு என்னோடய கேஸ் நா பாத்துக்கற அப்படின்ட்டு ச இது பண்ணிட்டு நா பாத்துட்டே ஏன்னா நா நா ஒண்ணயு நா காப்பாத்திடனு பேர் வரக்கூடாது அதனால அந்த இது அதுக்காக நா எறங்கி வேல செஞ்சுட்ட்ருக்கே
ம் ஏ மேனஜருக்கு உங்களுக்கு ஆவாதா
ஆ எப்டி சொல்றது நாங்க மூணு அவருக்கு கீழே மூணு பேர் இருக்கோ மூணு பேரு மதிக்கறதில்ல எப்டி இருப்போன்னு நெனைச்சு பாருங்க ஆ என்ன சொல்றது ஒரு கால் ஒரு விஷயத்த ஒரு டைம் சொல்லலா ஒருகால மூண் டைம் சொல்லுவா சும்மா போட்டு உசுர எடு ட்ருபா ஆ திட்டிவிட்டு அ நீ சொல்லாத அது எனக்கு தெரியு நீ யாரு சொல்றதுக் அப்டின் ட்டு பண்ணிருப்பா இது சொல்லிருவ அது கர்ணன் சாப்பர பண்ண விட லீவ் இது பண்ண மட பண்ணா பண்ணாட்டி போய்கோ அப்டின்னு நா சொல்லிருவே ஏ நா என்னோட வேலைய நா கரெக்டா செஞ்சுட்டு இருக்கே நீ உன்னோட வேல நீ கரெக்டா செய்விய அப்டிண்டு அவுனுக்கு உனக்கு ஒண்ணு தெரிலின்னா உன்ன கேட்டு தெரிஞ்சக்காப்பின்ன கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க அப்டின்ட்டு நாங்க வார்னிங் குடுத்தாச்சு இவ பாட்டுக்கு எச்சி பண்ணாட் பண்ணிட்டு ஏதோ ஒன்னு செஞ்சி ஏதோ ஒன்னு இதயி சில கடைசியில அந்த இதே ளோ வேஸ்ட போய்ரு
ம் ம் ம் இப்ப ஒரு இப்ப இப்போ ஒரு லாகின் பண்ணம் போது மேனேஜர் சைன் வேணும்ல
ம் அது எங்களுக்கு தேவப்படாதே தேவப்படாது அது டிஸ்போஸ் பண்றப்பதா அவுனோட இது கேஸ் மூவ் பண்றதுக்குதா ரெண்டு ஸ்டெப்பு வேணு அவ்ளோதா
ஆ அந்த ரெண்டு ஸ்டெப்பு அப்ப அவுரு ஓவரா இழுத்தடி க்க மாட்டாரா
நா சி சி எம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிறுவே இந்தக்கே அதே அவ அவுனுக்கு தா திட்டு விழுது என்ன கோத்து விட்டாலு அவுனுக்கு தா திட்டு விழுகு ஏன்னா நா கேஸ் பண்ணிட்ருக்கன் தெரியு இப்பதா ஒரு அளவுக்கு வந்துட் டு லைட்டா அவுரு கொஞ்சோ ஃப்ரீயா வுட்டுட்டாரு சேரி இதுக் மேல சேரி பண்றதருந்த பண்ணு அப்டிண்டே அவுரு உட்டாச்சு அவுரு ஒரு வாரோ சொன்னாரு இப்ப நெனச்சிபாரு ஓ இப்போ வேலை விட்டு போறப்பு நல்ல பேரு வருட்டு போணு நம்ம இந்த மாரி இதுல போவக் கூடாது அப்டிண்டு இப்ப எவ்ளோ திட்னால இது சொல்லிட்டாரு செரி அதுக்காண்டி நம்ம எடுத்து போட்டு இழுத்து போட்டு செஞ்சுட்ருக்க பத்தாதுக்கு நமக் லீடு குடுத்தாங்கன்னா அவுங்களுக்கு ஒரு லீடுக்கு ரெண்டு லீடு கு குடுத்து அவுங்க பேர்ல டிஸ்போஸ் ஆன ஆகட்டு அப்டின்ட்டு நா அந்த மைண்ட் செட்ல இருப்பே எனக்கு ரெண்டு லீடு குடுத்தாங்க நா இதெல்லா நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னா நா எடுத்துக்கிறே என்னால ஃபாலோ பண்ண முடியில ஃபாலோ பண்ண முடியலன்ட்டு இல்ல நீங்க இது பண்ணீங்க கொஞ்சோ உங்களுக் டெலிகாலிங்க்கு இருக்குதுல்ல இதோட இந்த நம்பரு நீங்க அட் பண்ணி பேசுங்க உங்க பேர்ல போட்டுருங்க அப்டின்னு சொல்லிட்டு அவுருக்கு ரெண் டெலிவரி குடுத்துட்டு வந்த
ஆ ஆ
அவரு ஒருல எனக்கு ரெண்டு லீடு குடுத்துருக்காரு எது எடுக்கறதெல்லா எக்ஸஸா அது எக்ஸஸா இருந்துச்சுன்னா அவருக்கா குடு இது பண்ணிடுவா நா அவரு ரெண்டு லாகின் கொடுத்துருக்காரு இன்னைக்கு ஒரு இது சின்ன நம்பரு கேட்டாரு ஆன்னா இருபது லட்சம் ரூபாய் டிஸ்போஸ் ஆகுதுல இது வேனா உங் பேர்ல மாத்திட் விட்டுங்க நேத்து இன்ஃபார்ம் பண்ண முடியல இது ப பண்ணி விட்டுருக்க அப்டின் சொல்லிட்டே கூப்ட்டு இங்க ஒரு இன்னொருத் ஆ இன்னோர்தர் இருக்குறாரு அண்ணா அது எடுத்து அண்ணா நீங்க தான டிஸ்போஸ் பண்ற அ அ அ எடுத்து கொடுத்துரு அப்டின்னு சொன்ன சரி எடுத்துக்கலாமே வா அப்டின்னு செஞ்சுட்டு எடுத்துக்குவாரு அந்தாலு எடுத்து குடுத்துருவாரு
ம்
அவ்ளோதா என்ன எனக்கு அவர் சப்போட் பண்ணி குடுத்தாரு எல்லா கேஸ்லயு இது பண்ணி குடுத்தாரு இப்ப என்னால இந்த ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்ல கூடாத ஒரு கேஸ் வேஸ்டா போயிச்சு
ம் ம் ம் ம்
அடுத்த கேஸ் எப்டின்னா நீங்க பாத்து எடுங்க அப்டின் சொல்லிட்டே
ம் ம் ம் ம் ஷாப் எந்த ஒரு பிரச்சனையு இல்ல மேனேஜர் இப்ப என்ன மே மேனேஜ்
மேனே ஆ மேனேஜ் எ சார் பிரச்சன நீ எங்க வேணா போய்க அப்டியான இருந்துக்க கரெக்டா நீ இந்த மாசத்துல இந்த இவ்ளோ பண்ணி வந்துச்சு நீ டார்கெட் மட்டு குடு ஆ என்னய ஃப்ரீயா விட்டனா நா ரூம்லருந்து கூட நா டெய்லிகாலிங் பண்ணி நா எடுத்துக்கிற அப்டின் சொல்லிட்ட அதுக்கு மேல என்ன பண்ணனு என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க இதுப்பா என்னைய புரிஞ்சு பேசிட்டுட்ரு பேஸ்னா நீ வாங்கு எங்ள என்ன என்னென்ன பேசிட்டுருக்க அப்டின்ட்டு நெனச்சிட் கம்னு இருக்க ஆனா மதிக்கிறதில்ல மூணு பேரும் மூணு பேரும் அவருக்கு பு புதுசா வந்தவரு அவரோட பிரண்ட்டுதா அவர் போன் பண்ணா எடு உமா னா அப்டின்னு அவருக்கு தெரியல இன்னொரு அண்ட போன் பண்ணா எடுப்பா அப்டின்ட்டு து சின்ன புள்ள தனமா பண்ணிட்ருப்பா
பண்ணிட்ருப்பாரு அதா டாரக்டா ப்ப நம்ம இன்டைரக்ட்டா வேல பண்ணுவாரு பாப்பாரு
அ அ நா எதையு கண்டுக்க மாட்டே நா என்னோட வேலையதா நா மூணு மாசமா காப்பாத்தியுட்டே போன மாசம் போன வா சொன்னா அதுக் முந்துரமாசமா இந்தமாசமா இன்னைக்கு நால்லட்ச ரூபாக்கு டிஸ்பேட்ச் ஆகுது வட்டி அவனோ அவனுக்கு அப்டியே ஆட்டிடூடா வந்துருவே
அ அ அ
சேரி நீ இது ப பண்றியா அப்டி பண்ணிக்கோ அப்டின்னு சொ சொல்லிட்ட
ம் ம் ஆனா மந்த்லி மந்த்லி சேலரிய தவர இன்சென்டியூவ் தனியாவு வாங்கிடுவீங்ளா
ஆ இன்சண்ட்டியூவ் இனிமே தா வருது ஏனா மூணு மா சங் கழிச்சி தா எங்குளுக் வரு
ஓ ஒடனேல்லா குடுக்க மாட்டாங்ளா இன்சென்ட்டிவ்
பஸ்ட்டு இ எம் ஐ பாஸானாதா அதுக்கப்பறந்தா வரு
ம் ம் ம் ம் அந்த டார்கெட் முடிக்கம் போது குடுப்பாங்களே அந்த இது
அது பத்தாயிருவா குடுப்பாங்க வெச்சா அ ஒரு டீம்ல இத்தன பேர்ருக்காங்கனா இத்தன பேர்த்துக்கு இவ்ளோ எடுத்துக்குங்க அப்டின்ட்டு குட்த்துருவாங்க அத பிரிச்சி எட்த்துக்க வேண்டிதா
ம் ஓ அந்தடீமுக்கு இவ்ளோ டார்கெட் மந்த்லி இவ்ளோ டார்கெட் முடிச்சி
அம்பதுக் மே அ ஆமா அம்பதுக்கு மேல வன்ட்டாவே அ
ம் ம் ம் ம்
அது எதாதாவது செஞ்சி கொண்டு வன்ட்டனா ஆ இவனால அ எஸ் எம்னால எது எது எதா என்ன ச என்ன மைண்ட் செட்னா மூணு இது கொடுத்த மூணு கமிட்மெண்ட் குடுத்துருக்கே இப்ப ரெண்டாயிரத்த எடுத்துட்டு மு மூணா ஒன்னோ ரெண்டு உன்னோ ரெண்டு இன்னொண்ணு எடுத்தனா போது நானே ஒரு ஈக்குவல ஒரு இருவத்தஞ்சி ரேஞ்சிக்கு வந்ட்டனாலு ஒரு பத்தாயிர்ருவா எக் சே கெடைக்கு
ம்
ஏன்னா கடைசில அவன் ஃபர்பார்மென்ஸ் பண்ணால இது ஆககூடாது என்னோட அது ஒன் நிதான போனா ஒரு ரெண்டு மூணு ஃபயில் எக்ச்சா எக்ச்சா பண்ணிருக்கனு வாலியூம் அதிகமா பண்ணிருக்கனால அதுக்குள்ள நா‌ வந்திருக்கே இன் தெரிஞ்சாகனு அத காட்டிதா
அதுதாப்பா ஏன்னா டீம் இல்லாம தனியா எக்ஸ்ட்ரா பண்ணாலு அதுக்கு தனி பேமெண்ட்டு உண்டா
உகும் டீமுக்கு தா காசு ஆனா நா அவருக்கே தெரியா ஆ பி சி எம் பிளஸ் டூ மேனேஜருக்கே தெரியாது
ம்
ஆ போன் பண்ண எடுக்க மாட்டா திட்டி விட்டார் போன வாரத்ல ஒரு வேலக்கு மூ வேல திட்டுவாரு ஒரு கால் சொல்றாரு இல்லைன்னா லாகின் எடுக்க சொல்றாரு நா என்ன எந்த வேலைய பாக்கட்டு அப்டின்ட்டு சொன்னங்காட்டி இத என்னப்பா மூணு என்னப்பா மூணு வேல செஞ்ச அப்டி என்ன செஞ்சி கிழிச்சிட்ட அப்டின்ட்டாரு இது இது நாள் வரைக்கு ஒரு ரெண்டு கேஸ் பண்ணிருக்க அப்டி கேட்டாரு சார் போன மாச என்னோட் எக்ஸ்ட்ராக்கு உரிய அது ஒரு எஸ் எம் எடுத்துக்கிட்டாரு அப்டின்னு சொன்னங்காட்டி நீ எதுக்கு குடுத்த அ எனக்கு போட் குடுத்தாப்ல திரும்ப அவருக்கே ரிட்டன் ஆயிருச்சி திட்ட அவுட்தா அவு இதுக்கு மேல நா என்ன பண்ண முடி
புரியுது புரியுது
ஏதா ஷேர் பண்ணி பைலு குடுக்கறே அது கரெட்டா இது பண்ணாங்ன்னா பரவால்ல நா எது சப்போட் பண்ணி குட்றா அப்டின்னு கேக்குறாப்ல பண்ணி குடுத்துட்டே
மேனேஜர் தா கொஞ்சொ பிரச்சனை மேனேஜர் சரி பண்ணா நல்லா போயிட்ருக்கு ஆபீஷு
ம் பத்தாததுக்கு அவருக்கு எதுவு தெரியாது வ இன்னோரு எஸ் எம் இருக்காரு
ஒன்னுமே ம் தெரியாதவங்க தா தெரிஞ்சவங்க கூடோ கம்னு இருப்பாங்க அண்டர்ஸ்டாண்டிங்கோட நடந்துப்பாங்க கூட கோ ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த தெரியாம ஆடுதுங்க பாருங்க ஒரு கொடுக்குங்க அ கொடுக் குங்க தா ஓவரா ஆட்டம் குடுப்பாங்ளே நேத்துல
அந்த மாரிதா இது எதுக்கு இது இருக்கு
சரிங்க ப்ரோ நெக்ஸ்ட் காலைல பாக்குறே
ம் ஓகே